ஹலோ மேம் நா ஆஹ நல்லா இருக்கீங்களா மேம்.
ஆஹ நல்லா இருக்கங்க மேடம் நீங்க எப்டியிருக்கீங்க. அப்புறோ டெய்லிகளா எப்படி மேடம் போகுது.
ஆஹ நல்லா போகுது மேம் நீங்க எப்படி டெய்லி எந்துரச்ச ஒன்னே என்னென்ன பண்ணுவீங்க.
முதல்ல பாத்தீங்கன்னா நம். நம்ம எந்திரிச்சொன்னே போயி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு. அப்புறோ அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறோ நம்ம. ஆஹ இவங்களுக்கெல்லா டிஃபன் கட்டணு இல்லைங்களா. அதுக்கான லன்ட்சு வேலைய பாப்போ. அதுக்கப். அப்புறோ லன்ச் பண்ணிட்டு. லன்ச் பண்ணி அவங்களுக்கு. டு எல்லா ஆற வுட்டு டிஃபன்ல போட்டு பேக் பண்ணி வச்சுட்டு. அப்புறோ அப்படியே கையோட இவங்களுக்கு டிஃப்பன் எல்லா. அ டிஃபன் சாப்புறதுக்கு ரெடி பண்ணி உட்டுட்டு. அப்புறோ அப்டியே அடுப்புல போய் வெறகடுப்புல சுடுதண்ணி. தொவச்சருவேங் மேடம். அப்டியே எல்லாரு குளி. வெக்கிறதுக்கு அதுக்கப்புறோம் எல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறோம் எல்லாதிக்கு பால் கொழந்தைகளுக்கு நல்ல பாலு பெரியவங்களுக்கு காபி டீ அந்த மேரி டீ விரும்பி ஒரு ஒரு குரூப் இருக்கு காஃபி விரும்பி ஒரு குரூப் இருக்கு ஆனால் ரெண்டுமே போடணும் ரெண்டும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறோம் அவுங்கள டிஃபன் சாப்ட வச்சுட்டு எல்லாம் ஒரு ஒன்பது ஒன்பதறங்கும் போது எல்லாம் கிளம்பிடுவாங்க அவங்களுக்குள்ளாம் டிஃபன் எல்லாம் பேக் பண்ணி குடுத்துட்டு அமுச்சு விட்டோனே அப்புறோம் நம்ம சமையல் செய்த பாத்திரம் எல்லாம் அழுக்குருக் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அள்ளி வெளியே போட்டுட்டு அதெல்லாம் கழுவி எடுத்துட்டுங் மேடம் அப்புறோம் அது ஒரு டைம் ஆயிரும் அந்த பாத்திரலாம் எடுத்து டபு போட்டு நல்லா வெயில்ல வச்சு பாத்தரம் எப்பமே கழுவுனா நல்லா வெயில் வச்சு எடுத்துட்டம்னா நல்லா இருக்கும் அதுல எந்த ஒரு பேக்டீரியல்லாம் இருக் அண்டாது அதனால எப்பயுமே நல்லா நம்ம வெயில வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் அப்புறோம் வெயில்ல வச்சு எடுத்து முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு என்னங்க நம்ம துணி தொவைக்கிற ரவுண்டு அப்புறம் நம்ம துணி தொவைக்க நின்னோம்னா ச்சி டெய்லியும் தொவைக்கிறதுனால அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா ஃபேமிலி பெருசுங்கறனால நமக்கு சேத் இட்லி வெச்சாலும் சரி செட் ஆகாது அப்புறோம் நல்லா துணிய எல்லாம் துவச்சி புழிஞ்சி காய வச்சு எடுத்துட்டு அப்புறோம் மதியோம் ஆயிருங்களா கையோடு தொவைச்சு முடிச்சுட்டு நம்மளும் போய் குளிச்சிட்டு வந்துட்டு அப்புறோம் உக்காந்து லன்ச் சாப்பிடுவேங்க லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு ஒரு கா மணி நேரமாவுது உக்காந்து சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளே உக்காருவோம் உக்காந்து சாப்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொழந்த ஸ்கூல்ல இருந்து வந்துரும் அப்புறம் அந்த கொழந்தைக்கு சாப்டுறதுக்கு ஏதாவது குடுத்து ட்டு அப்புறோம் அதுகுக கூட கொஞ்ச நேரம் வெளையாண்டுகிட்டு அப்புறோம் பாத்தீங்கன்னா அது ஒரு நாலு மணி ஆயிரும் மறுபடியும் அப்புறோம் நாலு மணிக்கு நம்ம வீடு கூட்டி எடுத்து தொடச்சு விட்டுட்டு அப்புறோம் மறுபடியும் அஞ்சாயிரும் மறுபடியும் அஞ்சு மணிக்கு காபி குடிக்கிறவங்களுக்கு காபி டீ குடிக்கிறவங்களுக்கு டீய அப்புறோம் மிச்ச இருக்க அலுக்கு பாத்திரம் எடுத்து போட்டு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறோம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஆகுமா அப்ப சிக்ஸ் ஆகும்போது இந்த கொழந்தைகளுக்கு ஹோம் ஒர்க் என்னனு பார்த்துட்டு அதுளுக்கு ரெடி பண்ணி குடுத்துட்டு அதுகளுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் மாரி குடுத்துட்டு அப்புறோம் அப்டியே ஒரு ஏழு ஏழரை ஆகுமா அப்புறோம் அந்த டைம்ல நமக்கு என்ன டிஃபன் வேணுமோ அத ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு எட்டு மணிங்க போது இந்த கொழந்தைகளுக்கு அந்த டிஃபன குடுத்துட்டு பெரியவங்களுக்கு என்ன வேணும் ரெடி பண்ணி அத இது பண்ணி கொடுத்துட்டு அப்புறோம் எல்லாரும் சேந்து எல்லாருமே நம்ம வீட்டுல ட்டு இருக்கத உக்காந்து சாப்பிடுவோம் அப் எல்லாரும் ஒட்டுக்காஒக்காந்து ஒரு ஒம்பது மணி உட்காருவாங்க ஒம்பது மணிக்கு உக்கார்ந்து சாப்பிட்டு அப்புறம் அது ஒம்பது கதை பேசி கிதை பேசி சாப்பிடும்போது ஒம்போது ஒம்போதர ஆயிரும் அதுக்கப்புறம் தூங்குறவங்க தூங்கலாம் இல்ல டிவி பாக்குறவங்க கொஞ்ச நேரம் டிவி பத்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துலாம் அவ்வளவுதாங்க மேடம் இதேதான் அப்புறம் அடுடுத்த எத்தனை நாள் விடியுமா நம்ம எந்திரிக்கிறோமா இதேதான் ஓடிட்டு இருக்குங் மேடம் நீங்க டி
அதேதான் மேம் காலையில எந்திரிச்ச சொன்னையும் காலையில ஆஹ் பாப்பா இருக்காங்க அவங்களுக்கு ஏதாது ஹெ ல்த் ட்ரிங்க்ஸ் எதாது பிரிப்பர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு சுடுதண்ணி காலையில் குடிக்கிறதுக்கு இந்த ஓமம் இதெல்லாம் போட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்ல கொஞ்சம் டைஜீசன் ணும்னு சொல்லிட்டு அத மாரி அ அ அத ஒன்னு பிரிப்பர் பண்ணி வச்சுட்டு காலையில லஞ்ச் அ ஆபீஸ் போறதுக்காக லஞ்சு எல்லா லஞ்சு பிரேக் பாஸ்ட் ரெண்டுமே சேர்த்து பிரிப்பர் பண்ணி வச்சு ருவேன் காலையில ளுக்கு எல்லாமே ஆமா அவங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நா அதுக்கப்புறம் எங்க பாப்பா வந்து வேக்கப் ஆயிருவாங்க அப்புறம் அவங்க எந்திரிச்சனையும் அவங்கள பிரஸ் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு அதெல்லாம் குடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சு குடுத்துட்டு அப்புறம் கொஞ்சே நேரம் அவங்க கூட வந்து விளையாடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் ஸ்கூலு போக ஆரம்பிக்கலைனால கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு எதாது கொஞ்சம் சொல்லிக் குடுத்துப்பேன் ஆஹ் அதுக்கப்புறம் லஞ்ச்சு காலையில் கொஞ்சே வச்சதுல பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் பிரிப்பர் பண்ணிட்டு மதியானம் லஞ்ச்சு அவளுக்கு எதாவது இது பண்றதுக்கு முன்னாடி அவளை வந்து குளிக்க வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு லஞ்ச்சு இது பண்ணி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி துணியெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு எதாவது மாவு அரைக்கணும்னா அந்த வேலை இருந்ததுன்னா மாவு இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் டியூஷன்லாம் எடுத்துட்டு இருந்தேன் இப்போ ஈவினங் ஆயிடுச்சுனா பாப்பாவும் வச்சு அவ உக்காந்து படிச்சு டு அப்ப எப்ப இப்ப கொஞ்சோ பாப்பா இருக்க அதனால அதெல்லாம் இல்ல பண்ணல ஆஹ் ஈவி்னிங் ஆனனே பாப்பாவை கூட்டிகிட்டு போய் மேலே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சிட்டு அப்புறம் ஈவினிங் அவங்க சொன்ன மாரி எதாவது ஹெல்த்தி ட்ரிங்க்கு எதாவது கொடுத்துட்டு எதாவது செஞ்சு குடுத்துட்டு ஈவினிங் சாப்பிட்டதுக்க அப்றோம் திருப்பி நைட்டு அதேமாதிரி தான் டிஃபன் எதாவது பண்ணிட்டு அப்புறம் அவங்கள சாப்பிட வச்சுட்டு அவங்க கூட விளையாண்டுட்டு அப்டின்னு ஆயிட்டு தூங்கறது அப்டியே டைம் போயிடும்
உம் ஆஹ் லேடிஸ்
ஆனா ஆனா வீட்ல ஹோம் மேக்கருக்கும் சரி உம் ஒர்க்கிங் உமனுக்கும் அப்டிதான் இருக்கு உஹம் ஹோம் மேக்கருக்கும் வேலை இருந்து
ஒர்க்கிங் உமனது பரவாயில்லைங்க டா பத்து மணினா பத்து மணி அஞ்சு மணினா அஞ்சு மணி முடிஞ்சது வீட்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து ஜாப் ரெடியா இருக்கும் பாத்து ஹ நம்ம இது ஒன்னு இது போடலாம் கடைக்குமோ நம்ம உடனே நம் இப்ப நல்ல தண்ணி வரும் அப்பறோ போய் ட்ரம்ம கழுவு கொடத்த கழுவு அத க கண்டி ஆமா கண்டிப்பா அப்புற அதுவும் செய்யாம இரு க்க முடியாது
ம் இல்ல இல்ல நம்மளே இப்ப வேலைக்கு போனா கூட சேரி இருக்கட்டும் நம்ம வந்து பாத்துக்கலாம் இது மட்டும் பண்ணிக்கலாம் அப்டின்னு இருக்கும் வீட் ல இருந்தா நம்ம வீட்ல தான இருக்கோ ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்டின்ற மாதிரி ம்ம்ம்
அப்புற இதுக்கெடைல நம்ம வீட வேற கிளீன் பண்ணி வைக்கணு அ தண்ணி புடிக்கணு அத பண்ணனு இதப் ப னாலு ஆ எல்லா வீட் இது இருக்குதுங்க வேற எல்லா நம்ப ரெகுலரா இது பண்றோ இது எல்லாமே இருக்குதுங்க அதுதா வீட்டு லேடிஸ்க்கு வந்து டைம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்குதா தூக்கத்துல இருந்து எந்துருச்சு கேட்டாலு வேல ஆ கண்டிப் ஆமாங்க நம்ம இப்பத்தா கிளீன் பண்ணி அதுதா அங்க வெச்சுட்டு போவம் இதுக் இந்த ரெண்டு மணிக்கு ஸ்கூல் உட்டு வருது ங்க வந்தது அதுக வேலைய ஆரம்பிச்சுருங்க இத தூக்கி அங்கப் போட அத தூக்கி இங்க போட துணி எடுக்கிறங் பேர்ல ஒரு களைச்சி வைக்கிறது நம் மடுச்சு அப்பத்தா அங்க வெச்சுருப்போ அதை போய் களச்சு வெச்சுருங்க அதுக்கு டாய்ஸ் ஆ செய்யவு முடி அப்புற டாய்ஸ் எல்லா எடுத்து வச்சுருப்போ வந் இருந்ததும் அண்ணணு தங்கச்சியும் சேந்து அத்தனை டாய்ஸ் ரூம்ல வே வெளிலதா இருக்கோ அது ஒ சொல்லி புரோஜ் இல்லல்ல அந்த வயிசு எல்லாந் தாண் தாண்டி தா நம்மளு வந்து அப்புறோ அது அப்
வெளையாடுறதுக்குன்னு இப்போ இல்லாம ஆ முன்னாடி மாதிரினா எதாவதுச் செடி இப்ப நம்ம புள்ளைங்கலெல்லா ஒரு அரஸ்டபுளா அந்த வீட்டுக்குள்ள வீட்லதா இருக்கணு பெருசா நம்ம வெளில நம்ம வெளாண்ட மாதிரி சேர்லையோ மண்லயோ வெள ம்ச் ரொம்ப இதா வளக்குறோன் சொல்லிட்டு நம்ம ரொம்ப செக்யூர் பண்றமா அவங்களுக்கு இருக்குறது வந்து அந்த பொம்மைய வெச்சு வெளையாடுறது எதோ ஒண்ணு எடுத்து போட்டு களச்சு வுட்டு அத வெளையாடுறது அப் இப்போ உள்ள புள்ளைங்களுக் இப்போ வந்து என்டர்டெயன்மெண்ட்டா இருக்கு நம்ம விளையாண்ட மாதி
ஆஹ் நம்மல்லாம் விளனா ஒரு ஐம்பது பிள்ளைய அதுல பார்த்தீங்கன்னா முப்பது பசங்க மு ப்பது பிள்ளைைய ஐம்பது அறுபது பேர் டீமா சேர் ந்து தான் விளையாடுவோம் அது வெளியில தான் விளையாடுவோம் வெயில்ல தான் விளையா பெத்த குழந்தைகளுக்கும் வெயில் ஆகாது குளிராகா து மழையாக பஸ் டு வெளிய பேரன்ண்ட்ஸை விடுறது கிடையாது
இப்ப இல்ல இப்போ நறைய செக் அன்செக்யூரபுளா இருக்கனால எல்லாரோ டைய பயமும் அதனாலதான் இருக்கு
ஆமாங்க ஆஹ் அப்படி விடாத ஒரு வகையில நல்லதுதான் ஏன்னா இப்ப இருக் க காலம் அந்த மாரி இருக்கு முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டாலும் திருடனுங்க தூக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறானுங்க என்ன பண்ண முடியும் பஞ்சாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் ஒரு குழந்தைய அப்பா கூடதான் அந்த குழந்தை வருது கேட்டுக்குள்ள போய் அப்பா வண்டி நிறுத்துக்குள்ள குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானுங்க அப்படி பின்னாடியே வந்து தூக்கிட்டு போறாங்க இப்ப நம்ம வெளியே எப்படி நம்பி வுடுறது அதுவும் ஒரு பயம் தான் இருந்தாலும் இப்ப அந்த மாரி யாரு விடுறது இல்லைங்க பக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவுங்க உண்டு அவுங்க குழந்தைங்க உண்டு அவுங்க குடும்பம் உண் டு ஒரு குழந்தை கூட இன்னொரு குழந்தை சேர்ந்து விளையாடணும் அந்த மாரி அனுப்புறது கூட கிடையாதுங்க
அப்படிதான் நம்ம டெய்லி ரோட்டி
போச்சு ஆமாங்க
உம் இல்ல இல்ல டெய்லி ரோட்டீன் வந்து ஆஹ்ஹ்
சொல்லுங்க மேடம்
சொல்லுங்க இல்ல டெய்லி ரொட்டீன்ல வந்து நம்மள வந்து நம்மளே கேர் பண்றால அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கோம்ன்னு நான் சொல்றேன் நனைக் கிறேன் அடுத்த இதுல நம்ம வந்து டெய்லி ரோட்டீன்ல வந்து நம்ம உமன்ஸ் அவுங்கள எப்படி கேர் பண்றாங்க உம் பேசுவோம் மேம் அடுத் தலைப்புல பேசுவோம் நன்றிங்க மேம் ஆஹ் ஆஹ் நன்றிங்க மேம் அடுத்த அழைப்பல க ஆஹ் தொடர்ந்து இது பண்ணுவோம் மேம் ஆஹ் ஓகே மேம்